ஹலோ
என்னா தோழரே என்னா பண்றே தோழரே
இப்பதா உயிரி இருக்கேன்
என்னா சாப்ட்டியா
அ மட்டன் கொழம்பு எட்டு இட்லி
மட்டன் கொழம்பு எட்டு இட்லியா நான் இங்க ஏ ஆறு இட்லி சிக்கன் கொழம்பு
ஆறு இட்லியா சாப்டுவே மாடு மாரி அய்யய்யோ
ஏ ஹா டேய் நான் சிக்கன் கொழம்புன்னா மட்டன் தா சாப்பிடுவே அய்யய்யோ அப்பா உன்ன மாரில்லா கெடையாதுடா சே சிக்கன் கொழம்புன்னா மட்டுந்தா நா சாப்டுவே மீதில்லா இருந்தா மூணு இட்லி நாலு இட்லியோ போறது பெருசு
டேய் நானே சிக்குல இருக்கன்டா
ஏன் சிக்கு ஏன் என்னாச்சு ஒடம்பு
நேத்துல இருந்து ஜொரன்டா ஒரு மாரி ஜொரத்துலயே பத்துனுருக்கேன்டா இப்ப கூட ஜொரத்தில தா படுத்துன்டு ஃபோன் பேச ஃபோன் பேசினுருக்கே தனியா
ஐ எஸ் எஸ் சைராபாத்துல சாப்பிட்ட பிரியாணி வேல காட்டுதா
அது நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி அத சாப்ட்டே ரெண்டு நாள் ஆவுதேடா
அதான்டா அது சாப்ட்டது தா இப்போ உனக்கு வேல காட்டுது
வேற வீடுங்கலா எப்டி கட்டுதீங்க
வெளியா வெளிய சாப்டல அங்க என்னன்ன சாப்ட்டோ நம்ம கரும்பு ஜூஸ் குட்ச்சோ கரும்பு ஜூசு குட்ச்சோ அப்புறோ பொயி்ட்டு எ பிரியாணி சாப்ட்டமா
க கரும்பு ஜூஸ் குடிச்சோ கரும்பு ஜூசு எம்பது ருவா
ஆ
பிரியாணி எட்நூத்தி நாப்பது ரூவா அப்புறோ ஜூஸ் குடிச்சோ அந்த வரப்ப ஜூஸ் குடிச்சமே அது ஒன்னு நாப் ஒன்னு நாப்பத்தஞ்சு ரூவா மூணு நாலு கணக்கு பண்ணிக்க
நாலு நாலு ஜூசு அ அது அது கார்த்தி காசு அந்த எட்நூத்தி நாப்பதா பிரியாணிக்கு வந்து நம்ம மூணு பேரு காசு
நம்ப மூணு பேரு காசு கரும்பு ஜூசு ஏன் காசு ம் பெட்ரோல் எவ்ளோ போட்டுருக்கிங்க
அவனா பெட்ரோல் நா நூத்தம்பது ரூவா போட்ட அப்புறமா ஆகாசுக்கு பிரியாணி காசுக்கு இரநூத்தி என்பது ரூவா கொடுத்தே அப்புறமா நூறு ரூபாய்க்கு கர்ச்சிஃப் மட்டும் வாங்னே அதா மொத்தோ முந்நூத் என்பது ஒரு ஐநூறு ஐநூத்திஅம்பது ருவாகிட்ட ஆயிருச்சு
உனக்கு மட்டுமா எனக்கு வந்து கரும்பு ஜூசுல என்பது பெட் ரோல் ஒரு அருவது கணக்குபோடு
அருவது ரூவாய்குதா பெட்ரோலே போட்டியா அதுவே பல்லாவரம் வரைக்கு பெயிட்டு வந்ட்டியா ஆல்ரெடி பெட்ரோல் இருந்ததுல வண்டில
இதே அரட்டேங்கு இருந்துச்சு
அற டேங்க் இருக்குது கூட ஒரு எழுவது ரூபா பெட்ரோல் எதுக்கு
எப்போ அது என்ன அ அது அரட்டேங்குன்னா கலராகு கணக்கு பண்ணி வச்சிருப்பே ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கி இவ்ளவு
ஓ நீ நடுலப் ஓட்டுற எதாது ஓட்டும் போது அப்போ எக்ஸ்ட்ராலா செலவு பண்ண மாட்ட
ஆமாம் இப்போ நா என் வண்டிக்கு ஆயிரரூபாய்க்கு போட்டா பத்து என்ன பதுனஞ்சி நாளைக்கி ஒரு ரெண்டாயிரரூபாய்கு போட்டா ஒரு மாஸ்த்துக்கே போது எனக்கு
அ
அந்த மாரி நா கணக்கு பண்ணி வச்சிருப்பே வெளிய எங்கயாது போனா எக்ஸ்ட்டா நா போட்டுப்ப நூறு எரநூறுனு
ரெண்டாயிர ரூவாய்க்கு போட்டினா ஒரு மாசோ ஃபுல்லா ஓட்டிருவியா
ஒரு மாச ஃபுல்லா ஓட்டிருவ
ஒரு நாளைக்கு நூற் ரூபா கணக்கு பெட்ரோலுக்கு அம்ப
ஏ நூறு ஒரு ஆள்க் நூற் ரூவானாலுமே எவ்ளோ மூணாயிரூவா வருமே மாசத்துக்கு
அம்பது ரூவா
இது பண்ணு ரெண்டாயிரத்த டிவைட் பண்ணு முப்பதால
ம் ம் சேரி டியூக்குனா எவ்ளோ போடுவ
எது
டியுக்குனா
டியுவுக்குனா ஒரு நாளைக்கு அ ய்க்கு போடணு
எனது எரநூறுவாய்க்கா
அப்டியே மூணு மடங்கு ஆகு இது ரெண்டாயிரவாய்க்கு போட்டா அது ஆறாயிரவாய்க்கு போடணு ஆ டூ ஃபிப்டி
டூ பிப்டி வச்சிருக்கியாடா எவ்ளோ எவ்ளோ ஆச்சு வாங்கும் போது மொத்தோ
ரெண்டு லட்சத்தி அறுவத்தி மூணாயிரூபா
எத்தன இ எம் ஐ கட்டிருக்க
மூணு
மூணு இ எம் ஐ எவ்ளோ கட்ற மாசோ
ரெண்டு லட்ச அறுபதா ரெண்டு லட்சத்தி எம்பதாயிரோ கட்நோ
ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரோ இன்னு கட்ணுமா
மொத்த கட்ணோ ரெண்டு அறுவ ரெண்டு அறுவத்தி மூணு வட்டியோட சேத்து ரெண்டு இர்வது கட்டநோ மொத்
மாசோ எவ்ளோலா கட்ற
மாசோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பது ரூவா
அ நீதா கட்றியா அதயே
ஆமா
பா இப்ப லேப்டாப் வேற வந்துச்சுன்னா மொத்தோ நீ இருபதாயிர ரூபா கிட்ட அதுகே எடுத்து வைக்கணுல
ஆமா பாத்து நீ எல்லா பிரச்சனயே இல்ல உங்க வீட்ல நூறு எர நூறு பேக்கட் மணி குடுத்துருவாங்க உனக்கு
எ யாரு கூலரு வாங்கிட்டு ஆர் கூலருக்கு இ எம் ஐ கட்னு முந்நூறு ரூபாய்க்கு யோசுச்சுனு இருக்கே எப்டி கட்டலான்
வெறு முந்நூறு தான ஏர் கூலரு
முன்னூறு ரூபாய் இ எம் ஐ போட்ருக்கே
முன்னூறு லாமா டா இ எம் ஐ இருக்குது
ம் நாலாயிரத்தி ஐந்நூறு ரூபா குரோமா குரோமா தா பா ஃபர்ஸ்டு ஏ ஃபர்ஸ்டு இந்த ஏர் கூலர் வாங்கும்போது என்ன ஸ்மெல்லு நாத்தொ அடிக்குது
ஆயிரத்தி ஏர்கூலரு
அ இல்லடா நாலாயிரத்தி ஐநூறுவா
அதுக்கு மாசம் முன்னூறு ரூபாயா ம எத்தன மாசோ கட்டனு அது
அ பன்னெண்டு மாசமோ முப் வரும் பன்னெண்டோ ப ஆமா
ஏண்டா நாலாயிரோரூவா காசு சேத்து காசு சேத்து வாங்க வேண்டியது தான டா அத கூடவா டா இ எம் ஐ போடுவ
ஹ இது ஆக்சுவலி ஒருத்தருக்காக வாங்னது அவ வேணான்ட்டான் சேரி அதா நானே வச்சுக்கிட்டே
இப்ப எ எ இ எம் ஐ இப்பதா குளோஸ் பண்றது விட்டா சம்பாரிக்ற போடுறது
உங்க இ எம் ஐ நா களோஸ் பண்ணு உனக்குதா இ எம் ஐ கரெக்ட் கட்ரன்ல இன்னு ரெண் டு இ எம் ஐ தா ஒ முடிச்சுட்டு இருக்கு அத ஒனு முடிச்சாத பெரிய பிரச்சன முடிஞ்சுடு அதா
ஏண்டா
அது அப்பறம் நீ நீ உந்து அக்வா கார்டு எத்துருவல அக்வா க்காட் கூட நீ தான் கட்டுவியா இப்ப எத்தன ஆ
ஆமா
அட பாவி வீட்டோட பொறுப்பு இப்பயே எடுக்கறயா
பார்த்துகோ எவ்ளோ இது பண்ணுறேண்ணு
ம் ம் உங்க அப்பா என்ன பண்ணுவாரு
எங்கப்பா சம்பாரிப்பாரு
சம்பா சம்பாதிக்கிறதான் உன உனக்கு கூடலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாரா வண்டிக்கு ஒரு ஒரு ஷேரு
எதுக்கு ஹெல்ப்பணு படிக்க வச்சுடாரு நல்லா வளத்து வுட்டாரு
ஆ பெட்ரோல் காஸ்ல்லாம் டெய்லி அதுவும் நீ பெட்ரோல் காசெல்லாம் டெய்லி
பெட்ரோல் காச நான் தான் மொத்தமா போடுவென்றனே ஆய்ரூபாய்கு மொத்தமா போட்டுருவேன்
ஆ உன் டேங்க் எவ்ளோ எத்தன லிட்டரு உன் டேங்க்கு
பண்நென்டு லிட்டர்னு நினைக்கிறேன் ஷைனு
டேங்க்க ஃபுல் பண்றியாடா பன்நண்டு லிட்டர்யும்
ஆயிரம் ரூவாய்கு போடு ஆயிரத்தி ஐம்ப பத்து லிட்டர் போடுன்ருவ ரவுண்ட
ஆனா சம மைலேஜ் தரும்ல எண்பது தரும்ல லிட்ரு ஆ அம்பதா
அது எவ்ளோ மைல்லேஜு நானே செக் பண்ணவே இல இன்னும் அத
செக் பண்ண வேண்டியது தானா
அது எப்டி ஜு ட்ரை பண்ணா ட்ரை பண்ணாதா செக் பண்ண முடியு
ஆமா ஒரு லிட்டரு ட்ரை பண்ட்டு ஒரு லிட்டரு மட்டு போட்டு ஓட்டு
டிரை பண்றக்கே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு
இல்லே இப்ப இருக்க லிட்ரு இப்ப எவ்ளோ லிட் டர் இருக்குன்னு பாரு அதுல இருந்து ஒரு லிட்டர் மைனஸ் பன்னி பாரு
அது எத்தன இருக்கு எப்டி கணி பெட்ரோல் டேங்க் எத்தனை க்கு எப்டி கணிக்கிறது
ஏய் அதயே காட்டுமேன்டா இண்டிகேட்டருக்கு
அதெல்லா காட்டாது
இப்போ நூறுூபாய்க்கு போட்டா எவ்ளோ வருனு தெரியுல உனக்கு
உனக்கு சென்சார் ஓடங்க வண்டி சென்சார் இல்லாத வண்டி ஏழைங்க வண்டி
ஐய்யோ எப்பா ஏழை ஏழைன்றடா ம் கேட்டா மூணு வண்டி வச்சு இருக்க வீட்டுக்கு
ஏ நீங்க கார் வச்சுனுக்கிறீங்க
ஏ செருப்பால அடிப்பே என்கிட்ட கார்லா இல்ல வண்டியு இல்ல ஒரே ஒரு வண்டிதா ஏ வீட்ல இருக்கு
அதெல்லா
ஒ வீட்ல உங்க வீட்ல ஒரு கார் இருக்கு மூணு வண்டி இருக்கு சொந்த வீடு இருக்கு
ஒ கிட்ட கூட தா சொந்த வீடு நீ தா பாட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னியே மெயின் ரோட்ல
ஏ பாட்டி வித்து தொலைச்சுட்டாங்க
எவ்ளோய்க்கு வித்தாங்க
அப்பேயே மூப்பத்தி எட்டு லட்சம்
இப்ப எங்க இருக்கு கரெக்டா இடோ ஓரோட மெய்ன் தானே
ஏ வீடு இருக்கா நா ஏ பிளாட்டு இங்க வந்திருக்கியா
ஏ என்ன எங்கய கூப்பறேண்ண
ஆக்கா ஆக்காஷ் வீடு
உங்க வீட்லருந்து ஒரகட பஸ்டாண்டுக்கு எவள் துரோ
ஏ வீட்டுலருந்து ஒரகடம் பஸ்டாண்ட் ஆகாஷ் வீடு தெரியுமா
ஆமா ம்
அப்டியே ஸ்ரைட்டா வந்தீனா ஒரு ஃபிளாட்டு மாரி வரு
ஆக்காஷ் இன்னோ எவ்ள தூர வீடு
ஆ ஆகாஷு உள்ள இருக்கா என்ன தாண்டி உள்ள போவா அவ
இன்னடா எவ்ளோ தூர வீட்டுட்ட
அவ வீட்லருந்து எனக்கு அவனுக்கு என்ன ஒரு ஐநூறு மீட்ரு எட்நூறு மீட்ரு கிட்ட வரு
அவளதானடா ஒரு கே எம் அப்ப அதிகபட்ச
ம் ஒரு கிலோமீட்ருல இருக்காதுடா ஒரு சந்துதாண்டா ஒரு ச சந்து அப்ற இன்னொன்னு ரெண்டு சந்து
நடந்தே போயிட்லாமா
நாமான்டா ந நடந்தாலே உனக்கு பத்து நிம்ஷ கூட ஆகாது அஞ்சு நிம்ஷந்தா
ஒரு ஆளு இவன்லாத எதுக்கு அவன போடு கூப்டுன்ற
எங்க
இப்ப நீ காலேஜ் எப்புடி நடந்து அவ்ங்க வீட்டுக்கு போய்ருவியா இல்ல
அவ வீட்டு அப்டியே இப்டி வருவான்டா அப்படியே இப்டிதான்டா போணு ரோடு மெயின் ரோடு
ஓ வீட்ட தாண்டிதா அவ போக முடியுமா
ஆமா
அப்ப நீதா எல்லாமேன் சொல்லு அப்ப அவனுக்கு
ஏய் அவ்ளதா உனக்கு நா இருக்கது இந்த சைடு அப்பார்ட்மெண்ட்னால என்ன தாண்டி இப்டி ட்ற அப்டி மெயின் ரோட் போவா
அதாவ்து அதெல்லா வந்து கூப்ட்டுக்குறா
ம்
விட்டதோட காச வாங்கிறா பெட்ரோலுக்கு காச குடு காச குடுன்னு
பெட்ரோலு ஒரு நாள் நா போடுவே ஒரு நாள் அவ போடுவா இப்ப நீ யா இப்ப இப்ப இப்ப நீ கூட்னும் போனா நீ பெட்ரோல்க்கு காசு வாங்க மாட்டியா அவங்கிட்டயு
யார்ட்ட
இப்ப நீ ஒருத்தர கூட்டினு போறினா டெய்லி நீ யார் நீ பெட்ரோல்க்கு காசு வாங்க மாட்ட
நா இது இதுவரைக்கு யார்ட்டயுமே வாங்குனது இல்ல திரும்ப நா தா கூட்டுனு போறே கார்த்தியலா
கார்த்தி ஒரு தெருவுடா எப்பா
இது அன்னைக்கு பல்லாவர பல்லாவர வந்தனே அதுக்கு கூட காசு கேக்கல அவன்ட்ட பெட்ரோலுக்குலா
காக்கா அன்னைக்கு நாந்தா குட்தே அவனுக்கு
அ பெட்ரோல் அவனுக்கா அவனு அன்னைக்கு காசே கேக்கலயே அவனுக்கு பெட்ரோல்லா
அது என்னா பண்றதுப்பா
ஆஹ்ன்
இவை இவன்ந்து வண்டி மைலேஜ் தராதுல்ல
எவ்ளோ தருது மைலேஜ் உனக்கு
டே அவனுக்கு நுப்பத்தஞ்சே தராதுடா
நுப்பதா அவ எப்டி போட்டு ஓட்றா
தெர்ல
இல்ல என்னோட என்னோட அவதா நல்லா சம்பாறிகிறா
யாரு
அவ தா
அவ சம்பா ஏ அவ எவ்ளோ அவ டெய்லி அவனுகே ரெண்டு இ எம் ஐ கட்றானாமே
அத தா இப்ப ஸூகூடினா நல்லஞ பெனிஃபிட்ரா இப்ப ஸூகூடினா இப்ப ஸூகூடினா ஒரு ரெண்டு ஆயிர எடுபா அட்ட டயதுல என்னால ஒரு ஆர்ட தா எடுக முடியு அட்ட டைம்ல
ம் ம்
இப்ப ஸ்கூட்டின முன்னாடி ஒரு பொருள தூக்கி வச்ச கலா முன்னாடி ஒரு பொருளகூட வச்சுகலா முன்னாடி என்னால வைக்க முடியாது அப்டி
ஆ
அது ஒரு பெனிஃபிட் ஸ்கூட்டில செம பெனிஃபிட் அது
ம் இப்ப நீனா நீனா எப்டி வப்ப ஓட்றது கஷ்டமா மாறலா ஒண்ணு பின்னாடி வப்ப
என்னால அட்ட டைம்ல ஒரு பொருள்தா எடுக்க முடியும் ஒரு ஆர்டர் ஒன் எடுக்க முடியும் என்னால
அவ நெனசா ரெண்டு மூணு கூட எடுக்கலா
ஆ ரெண்டு கூட எடுக்கலா ஏனா ஸ்கூட்டி அவனுது
திடீர்னு ஒரு பிரியாணி பொட்டல ஒரு ஆர்ரு ஒரு ஆர்டரு ஏதாச்சு இன்னொனு ஒன்னு இன்ன ஓன்னு ஃப்ரெண்ல வச்சுட்டு ஒன்னு சீட்ல வச்சிலால சீட் உள்ள
டீ சீட்ல வச்சா பின்னாடி ரெண்டு ஒரு மூணு ஆர்டர் கூட எடுக்கலா ஜஸ்ட் கொஞ்சோ ரிஸ்க் எடுத்தா ரெண்டு மூணு ஒரு மூணு ஆர்டர் எடுகலா ஊபர்ல ஒன்னு ரேபிடோல ஒன்னு போர்டல ஒன்னு
ம் ம் ரேபிடோல இருகற விட பின்னாடி உக்கார வச்சட்டு ஒரு ஆர்டர் போட்டு ஃப்ரென்ட்ல வச்சுட்டு இன்னொன்னு ஒரு ஆர்டர் போட்டு திருபி சீட்டு உள்ள வச்சடோனு மூணு ஆர்ட ஆனா போற எடத்துல மாட்னோல ஏ கட் பண்றா சேரி கட் பண்ணு சேரி கட் பண்ணு
பண்றியா
ம்